நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க ரொம்ப நாளா போனே பண்ல அதாவது நானே பண்ணி கேட்டன் எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு
ஆமாங்க ரொம்ப பிஸி அதனாலத கால் பண்ல நீங்க குழந்தைகளாம் நல்லா இருக்காங்களா
கொழந்தைங்களாம் எல்லாம் இருக்காங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அங்க எப்டிங்களல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்களா கொழந்தைங்களாம்
ஆ போயிட்டாங்க வீட்டு வேலல்லாம் முடிஞ்சுதுங்களா
ஓ முடிஞ்சதுங்க இப்பதான் முடிச்சேங்க சேர் அதா உங்க ஞாபகம் வந்துச்சீங்களா சரி கால் பண்ணி கேடக்கலாம் எப்டி இருக்கீங்க என்னன்னு
சேர் சேரிங்க
அதான் கால் பண்ணாங்க என்னாச்சு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெயில சுத்திங்க நல்லா டான் ஆகிடுச்சு ஃபேஸ் எல்லாம் சேரி நீங்க ஏதாவது டிப்ஸ் சொல்லுவீங்கல்ல அதான் கால் பண்ணி கேட்டுலாம்னு கேட்டேங்க
ஓ சேரி சேரி நான் ஒரு டைம் உங்களுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சொல்லியிருந்தேன் நாங்க அத போட்டீங்களா நான் சொன்ன மாரி செஞ்சங்காட்டி பெனிஃபிட் கிடச்சிதா
கிடச்சுதுங்க ஆனா இப்போ ரொம்ப டேனா இருக்கா சரி வேற ஏதாவது டிப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்டின்னு கேட்டேங்க
ஓ உங்களுக்கு இப்போ ஏதாவது டிப்ஸ் வேணா மட்டுதான் என்னோட ஞாபகம் வருது ஏங்க
அப்டிலாம் இல்லைங்க
சேர் சேரிங்க அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க நீங்க ஆ வெயிலுக்கு போய்ட்டு வந்தோனேயும் வெயில் அதிகமாக போகிறீங்களா சன்ஸ்கிரீம் யூஸ் பண்றது இல்லையா
இல்லைங்க அது யூஸ் பண்ணாம மறந்துட்டேன் வெளில அவசுவாசமா கிளம் போறதாச்சு பாப்பா ஸ்கூல்ல விட்ருக்கு காலைல காலைல அதுலயே நா மறந்துட்றேங்க
சேரி சேரி வீட்டுக்கு வந்தவுட்னேங்க வெயில்ல வந்தோட்னே தக்காளி பழம் ஒண்ணு இருக்குல்லங்க தக் க்காளி பழத்த நல்லா பழுத்த தக்காளி பழத்த ரெண்டா கட் பண்ணி முகம் ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அந்த டேர்ன்னு கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் லைட்டா மசாஜ் பண்ணீங்கன்னா ஒரு பத்து நிமிஷ் ட்டு பத்து நிமிஷம் இரவது நிமிஷம் விட்டுருங்க விட்டுட்டு ப்ர அ முகத்த கழிவீட்டீங்கன்னா கொஞ்சோ வெது வெதுப்பான தண்ணில முகத்த கழுவிட்டீங்ன்னா ப்ரெஷ்ஷா ஆயிரும் அப்ப அந்த வெயிலோட பாதிப்பு வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்காது அந்த மாறி பண்ணி பாருங்க அப்புறம் மறுபடி வந்து நைட்டு வந்து சந்தனம் இருக்குல்ல சந்தனம் சந்தனத்த அரச்சி போட்டு நைட்டு தூங்கும் போது போட்டுட்டீங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு அந்த கருப்பு நம்ம வெயில்ல போற கருப்பு வந்து அதிகமா வராது அப்டியே உங்க முகம் வந்து பிரைட்டா இரு கருப்ப எடுத்துட்டே இருக்கும் ஆனா நா டெய்லியும் யூஸ் பண்ணனும் சந்தனம் சந்தனம் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்பறம் நீங்க வேற ஏதாவது வேணும்னாலும் வேற முகத்துக்கு வெரஸ் போட்டிருக்கீங்க உ என்ன ஸ்கின் உங்களது ட்ரை ஸ்கின்ன் எப்டி
எனக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின்னுங்க
ஓ ஆயிலி ஸ்கின்னுங்களா அப்போ அதுக்கு தகுந்த மாரி தான் நம டாக்டர்ட்ட செக் பண்ணிட்டு நமக்கு ஆய்லி ஸ்கின்க்கு எது ஒத்து வருதோ இந்த வீட்டு வைத்தியமா இருந்தாலும் அதுலயும் நறைய இருக்குல்லங்க ட்ரை ஸ்கின்னு ஆயில் ஸ்கின்னுக்கு எது எது போடணுமோ அதைத்தான் போடணும் இல்ல பிம் பிம்பிள்ஸ் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வருங்களா ஆயில் ஸ்கின்னா இருந்தா அதிகமா
இல்லங்க எனக்கு பிம்பில்ஸ் எல்லா அதிகமா இருக்காதுங்ளே பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா ஆயில் வடியிர மாறி பேஸ் இருக்கு வெயில்ல போயிட்டு வந்தோம்னா
அது தக்காளி போடுங்க நல்லா இருக்கு தக்காளி கேட்கு இல்லின்னா நீங்க வந்து ஆயில் எடுக்கிற மாறி கடல மாவு இருக்குல்லங்க கடல மாவு தயிரு அது கூட கொஞ்சோ ஆன்டிபயாட்டிக் மருத்துவகுண உள்ள மஞ்சள் இத மூண போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாறி போட்டு பாருங்க ரெகுலரா உங்களுக்கு ஆயில் கொஞ்சோ கொஞ்சோமா எடுத்துரு
ஓ அப்படிங்களா நா என்ன தெரியுமா ட்ரை பண்ணேங்க நா இந்த காபி தூளு லைட்டா மஞ்சத்தூளு அப்ப லைட்டா பாத்தீங்கன்னா சுகரு அதுல வந்து லெமன் புழிஞ்சி லைட்டா ஆப்பிள் பழ சாரு இருக்கில்லைங்க ஆப்பிளு ஆப்பிள் லைட்டாக அரைச்சு தோல் இருக்குல்ல சீவி அதெல்லா போட்டு ஒரு பேஸ்தக்கா போட சொன்னாங்க நானுவந்து பாத்தேங்க செல்லுல இப்பல்லா ரீல்ஸ் எல்லா வருது இல்லைங்க ஆ அதெல்லா போட்டங்காட்டி கொஞ்சோ நல்லாதா இருந்தது மறுபடியும் பழைய மாறி ஆயிடுச்சிங்களா சேரி உங்களுக்கு தெரியுல்லங்க அதா கேக்கலான்னு கூப்ட்டேங்க
நீங்க எத போட்டாலு ரெகுலரா போடணு காப்பி தூளெல்லா போடாதீங்க நீங்க ன்னமோ அந்த மாறி சக் கரை போட்டாலு பொறிய மிக்சில அரைச்ச பொறியா இருக்குல்லங்க அந்த மாறிதா போடணு நீங்க அப்படியே போட்டிங்கன்னா முகத்துக்கு தேய்கும் போது அப்டியே ஸ்க்ராட்ச் விழுகிற மாறி எரிச்சலா ஆயிடு அதெல்லா போடாதீங்க நீங்க இந்த நம்ம இயற்கையா கிடைக்குதில்லைங்க கடலை மாவு மஞ்சளு தயிரு தயிரு போட்டாலு உங்களுக்கு நல்லா கேட்கு இதெல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்க பேக் மாறி ரெகுலரா ஒரு அடிக்கு ஒரு க்கா போட்டு பாருங்க சந்தனோ ரெகுலரா நைட் தூங்கு போது போடுங்க அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கலரு கிடைக்கு நல்லது மஞ்சள் இது போடும் போது அது கிருமி முகத்துல இருந்தா ஃபுல்லா கிளியரா ஆயிடு அந்த மாறி ட்ரை பண்ணி பாருங்க அப்புறோ நீங்க முடி வளர கூட அன்னைக்கு கேட்டிருந்தீங்கள்ள டேண்ட்ரப் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க அன்னைக்கு நா சொன்ன மாரி போட்டீங்களா பரவாலயா
ஓ போட்டேங்க அப்றோ இந்த கத்தி கத்தால சொன்னீங்கல்லைங்க கத்தாலா நா ட்ரை பண்ணி செஞ்சு பாத்த நல்லாதா இருந்ததுங்க எதுனால ரிசல்டு கெடச்சுது
ஓ சேரி சேரிங்க இப்போ இ அது கத்தால விட இன்னொன்னு வந்துங்க சின்ன வெங்காயோ இருக்கிலங்க சின்ன வெங்காயத்த வந்து ரெண்டா ரெண்டா கட் பண்ணி இந்த பொடுகு வந்து எனக்கு ஒருத்தொங்க சொன்னாங்க பொடுகுக்கு வந்து எதாது மருந்து போடறக்கு முன்னாடி தீப்பு வெச்சு அந்த பொடுக வந்து நல்லா கிளீன் பண்ணிரணும்மா மாங்க அது தலையில இருக்கு போதுதா நம்ம அதிகமா இது போடு போது அது வந்து வேல செய்யாதாமா சீப்ப வெச்சு சொரண்டு போது ஃபுல்லா உளுந்துருங்களாமா அப்றோ குளிச்சிட்டு மறுபடி வந்து போடு போது அது வேல செய்யு நம்ம அப்டி அப்டியே போடு போது அது படிஞ்சு படிஞ்சு படிஞ்சு இது ஒரு மாரி ஆயிருங்களாமா அப்றோ ஒடம்பு வந்து ஹீட்டா இருந்தாலு இது பொடுகு வருன்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம நல்லா ஹெல்தி ஃபுட்டா சாப்டாலே உங்களுக்கு ரெடி ஆயிரு அப்டின்னு சொல்றாங்க அப்ப நம்ம கொஞ்சோ குளுர் ச்சியாவோ எதுக்கெடுத்தாலு அதிகமா தண்ணி குடிக்கணுங்க தண்ணி ஜூஸ்சு இதெல்லா குடிச்சா அப்பறோ நம்ம முடி வளர்ச்சிக்கு என்னென்ன தேவ இந்த கருகாப்புல நெல்லிக்கா கேரட்டு இந்த மாறி அதிகமா சாப்ட்றக்கு எடுத்துட்டாலு முடி வளரு இரும்புச்சத்து உள்ள பொருட்கள் நெறைய பேரிச்சபழோ இதெல்லா நெறைய எடத்திட்ட வச்சுக்குங்க முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது நம்ம கொழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கருகாப்பிள நெல்லிக்கா இதெல்லா சாப்பிட குடுத்து பழக்கிட்டனு வெச்சுங்க அவுங்கலுக்கெல்லா முடி ப்ரச்சனையே வராது அப்றோ ஒடம்பு கூலிங்கா இருக்க ஃப்ரூட்ஸ் நெறய தண்ணி நெறய எத இருந்தாலு தண்ணி நெறைய குடிக்கணுங்க தண்ணி குடுச்சாதா ஒடம்புக்கு ரொம்ப நல்லது தண்ணி வந்து குடி எவ்ளோ தூரோ குடிக்கிறமோ அவ்ளோ தூரோ ஒடம்புக்கு நல்லது அந்த மாரி குடிச்சிட்டு இருக்கு போது உங்களுக்கு ம் முடி வளரு ஸ்கின்னு க்ளோயிங்கா இருக்கு கேரட் சாப்ட்டா கண்ணுக்கு நல்லது இந்த மாரி நம்ம வீட்ல இக்கற காய்கறிகள் இதே உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்களங்க இதெல்லா சாப்ட்டாலே நம்மளுக்கு எந்த ப்ரச்சனையு வராது
இப்ப பாத்தீங்கன்ன நாலா பாத்தீங்கன்னா அதெல்லா ட்ரை பண்ணிட்டு தா இருக்கங்க நல்லா சாப்பிட்டுதா இருக்க அப்றோ பாத்தீங்கன்னா இந்த ஏ பி சி ஜூஸ்ஸு இருக்குல்லைங்க அதெல்லா நா டெய்லி எடுத்துட்டு தா இருக்கே நம்ம நல்லா வீட்ல ஏதாவ்து நல்லா இருக்குதுங்க இந்த வெய்யில வெய்யிலு வேற ஜாஸ்தியா இருக்குங்களா இங்க வேற அதனால கொஞ்சோ வெளில போய்ட்டு வந்த கொஞ்சோ டல்லாயிருது ஃபேஸு
வீட்டுக்கு வந்தோனே தண்ணி குடிங்க நா சொன்ன மாரி தக்காளி ஜூஸு போட்டு மொகத்துக்கு போடுங்க அ அப்றோ நீங்க கத்தால உங்க ஸ்க்கின்னுக்கு ஒத்துக்குமா
ம் ம் எனக்கு அது ஒத்துக்காதுங்களே அரிப்பெடுக்க ஆரம்பிச்சுரு நா ட்ரே பண்ணிருக்கேங்க அது நா ட்ரே பண்ணங்காட்டி அது என்னாச்சு ஏற்கனவே ஆயில் ஸ்கின்னு வேரைங்களா அது போட்டங்காட்டி எக்ஸ்ட்ரா ஆயில் ஸ்கின்னு மாரி ஆக தெரியுது பாக்கு போது
ஓ சேரி சேரி நமக்கு சேராது எதுமே போடக்கூடாதுங்க போட்ட அப்ப ரெட்டிஷ்ஷா அது ஒரு மாரி வந்துரு கத்தால போடாதீங்க மஞ்சள் ஒ ஒத்துக்குதுல்லங்க
ஓ மஞ்செல்லா செட் ஆகுங்க
அப்ப நீங்க மஞ்சளே போடலா நீங்க தயிரு கடலமாவு இத போட்டு போடலா அப்றோன்ன இ காலைல எந்திரிச்சுங்க பால் இருக்குலங்க பச்ச பாலு காச்சாத பாலு அத வந்து நீங்க மொகத்துக்கு போடலா டெய்லி எந்ச்சு ஒரு இந்த டிஸ்சு பேப்பரோ இல்லாட்டு ஒரு காட்டன் துனியோ எடுத்து ம் பால நெனச்சி மொகத்த ஃபுல்லு தொடச்சு தொடுச்சு எடுத்தம்னா அதுல இருக்கற அழுக்கு ஃபுல்லா வந்தருங்க நீங்க வெயிலுக்கு போறட்டோனந்தாலு அத டெய்லி யூஸ் பண்ணுபோது அது ஃபுல்லா வந்துரு உங்களுக்கு த்தலே ஸ்கின்னு நல்லா ஃப்ரெஷா இருக்கிற மாதிரிக்கு அழுக்கெல்லா போய் அத ட்ரை பண்ணி பாருங்க பாலல் நல்லா இது இருக்கு சத்து இருக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகு நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க பாலு
கண்டிப்பாக பண்ணி பாக்கறேங்க ரிசல்ட்ட சொல்றே ட்ரை பண்ணிட்டு
ம் போட்டு பாருங்க அப்றோ க ஹனி யூஸ் பண்ணலா முகத்துக்கு அது நல்லதுதா அதாது இயற்கைய கெடைக்கிறத வச்சு யூஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லது அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா என்ன சொல்றது மமோ மோகத்துக்கு வந்து தக்காளிப்பழ போடலா கடல மாவு பாலு இந்த அரிசி கழஞ்ச தண்ணி இருக்குளங்க அது ரொம்ப இதுங்க அது தலைமுடிக்கு போட்லா முகத்துக்கு போட்லாங்க அது ஐஸ் கூப் மாதிரிலல்லா செஞ்சி செஞ்சி ஃப்ரிஜில் வைக்கிறா ஃப்ரிட்ஜ வச்ச டெய்லி காலையில சாயங்கால தேய்சு இருக்கறாகளாமாங்க அது மாரிலா நீங்க சொன்ன மாரி ஷார்ட்ஸ்ல வந்துச்சு அத நா ட்ரை பண்ணல ஆனா நா அரிசி கலைஞ்ச தண்ணியில மொகத்தை கழுவுவோ டெய்லியு அந்த எல்லா வடுச்சது போக தண்ணி மாரி வடுச்சு லாஸ்ட்டா வெள்ளையா இருக்கும் பாருங்க அத எடுத்து வெச்சு கொஞ்சோ கெட்டியாக்குறது அத மொகத்து புல்ல நா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சோ நேரோ மசாஜ் பண்ணிட்டு கொஞ்சோ நேரோ விட்ருவ அப்றோ மொகத்த கழுவுவ டெய்லியு செய்வ நானு அது அரிசி கழஞ்ச தண்ணி ஆனா அது கழுஞ்சு ஒரு மாரி ஃப்ரெஷ்ஷா நல்லாதா மொகோ நல்லா இருக்குங்க அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லாருக்கு
ஓ ட்ரை பண்ணி பாக்கற கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கற
அப்பறமா அரிச்சு கழிஞ்ச தணி தல முடிக்கு போடுறாங்களங்க அது வந்து நீங்க அந்த இப்டி ஸ்ப்ரே பண்ணுவோ முழுங்க பாட்லு அதுல வந்து அரிசி கழஞ்ச த தண்ணி உள்ள ஊத்தி வச்சுட்டு தலை குளிச்சிட்டு வரபோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்பறோ அத ஸ்ப்ரே பண்ணிக்கிறாங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த ம் தலை குளிச்சு வந்தொனே அ போ இதெல்லா முடிக்கால்கலா ஓப்பனா இருக்குமாங்கங்க அதுக்கு ஸ்ப்ரே பண்ணும் போது அது உள்ள போய் முடி வளர்ச்சி திய தூண்டுன்னனு சொல்லிருக்காங்க அதல்ல நீ கேள்விப்பட்ருக்கிறீங்களா
ஓ நா கேள்வி பத்திருக்கேங்க ஆனா நா எதுல எப்பயு செய்வே இந்த பிள்சி சீஸ்சுன்னு சொல்லி கொடுத்திட்ருகாங்க இல்லைங்க நாட்டு மருந்து கடைலலா கெடைக்கு நம்ம நம்ம ஊர்லல்லா
ம்
ஆ அந்த மாரி நாட்டுமருந்து கடைல போய் அத வாங்கி பிளாக்ஸ் சீட் சொல்லி வாங்கி அத நானு ரெண்டு ஸ்பூனு ஒரு பவுல்ல போட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா ஸ்டீம் அத நல்லா கொதிக்க விட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷ பாத்தன்னா ஒரு ஜெல்லு மாரி ஒ க ஒரு மாரி வருங்க தஞ்சள் தனியா எடுத்து அது வடிகட்டி கொஞ்ச ஆற விட்டுட்டு நம்ம ஹேர்ல ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணி ஒரு பிப்டி மினிட்ஸ் டுவெண்டி மினிட்ஸ் விட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா ஹேர் நல்லா ஷைனிங்கா இருக்கு ஹேர் நல்லா க்ரோத்தாகு நீங்க ட்ரை பண்ணிக்கீங்களா அந்த மாரி
ம்ஹும் நா கேள்விப்பட்டதே இல்லைங்க இது நல்லா தா இருக்கு நீங்க சொன்னது நா ட்ரை பண்ணி பாக்குறேங்க நல்ல பெனிபிட்டா தா இருக்க மாட்ருக்கு நா செஞ்சு பாக்குறேங்க நா சொன்னதெல்லா நீங்க செஞ்சு பாருங்க நா நீங்க சொன்னத செஞ்சு பாக்குறே ஆனா ஏதா இருந்தாலு நீங்க வந்து நல்ல ஹெல்தி சாப் ஏதா இருந்தாலு வேலை செய்யும் நம்ம மொகத்துக்கு மேலோட்டமா அவுட்புட்டா வந்து நீங்க எது போட்டாலு உள்ள இன்டேக்கா எது குடிச்சா மட்டுந்தா அது வேல செய்யு நீ நெறைய முடி வளரணுனா இரும்பு சத்து உள்ள பொருட்கள் நெறைய சாப்படணு புரோட்டீன் இருக்க மாதரி முடிவு வளச்சிக்கு முட்டை சாப்பிடணு டெய்லி புரோட்டீனுக்கு பால் குடிக்கலா அந்த மாரி நெறைய முடிவு வளர்துக்கு என்னென்ன தேவையோ கால்சியம் சத்துக்கு பாலு இரு அது மாரி நெறையா குடுக்கல எல்லாமே நம்ம சாப்பிட்ற பொருள்ளயே இருக்குங்க அத நம்ம குழந்தைகளுக்கு வந்து பழக்கி விட்றணு இதெல்லா சாப்ட்ருங்க நம்ம சும்மா சொல்லி் குடுக்கணு உனக்கு நெறைய முடி வேணுமா இது சாப்ட்டனா முடி வளரு அப்டின்னு சொன்னே நாங்க சாப்பிடாதுனாலதா எங்களுக்கு முடி வளரல அந்த மாரி சின்ன சின்னதா சொன்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்குதா முடினா ரொம்ப புடிக்கு புள்ளைகளுக்கெல்லா அப்ப சொல்லும் போது அவங்க ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்க அந்த மாரி சொல்லி பழக்கீட்டன்னு வச்சுக்கங்க அவங்க ஈஸியா சாப்ட்டுக்குவாங்க அதனால நல்லதுதா முடியு வளரு அ ஒடம்பும் ஆரோக்கியமா இருக்கு எனங்க நீ அந்த மாரி கொழந்தைகளுக்கு சொல்லிக் குடுங்க
கண்டிப்பா சொல்லி தரேங்க சரிங்க நா கொஞ்ச வேலையில இருக்கே முடிச்சுட்டு கூப்பட்டுமா
ஆ சேரிங்க ஆ சேரிங்க